வணக்கம் நண்பா எப்டி இருக்கீங்க பேசியே ரொம்ப நாளா ஆச்சு சாப்ட்டீங்களா நண்பா ஹலோ நண்பா கேக்குதா வணக்கம் நண்பா சாப்டீங்களா எப்டி இருக்கீங்க
ஆ கேக்குது நண்பா இது எப்பிடி வெளிய கேக்க வைப்பது
அது வெளியல்லா கேக்காது நண்பா அப்டியே தா ஆ உலகத்துலயே ஒரு பயனும் டேய் ஒரு வாழ்கைல தினமு காலைல கண்ணத்தி கண்ண தெறந்ததுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு விஷ்யோ அது வெளிச்சம் தா அத மாரி நம்ப வாழ்க்கைல வெளிச்சோ இல்லன்னா எவ்ளோ கஷ்டமாருக்குலடா
ஆமா நண்பா
அதே மாரி நண்பா
சொல்லு சொல்லு நண்பா
சுத்தி இருக்குற ஒலகத்த பாக்குறதுக்கு மட்டு தான் லைட்டு யூஸ் ஆகும்னு நெனச்சே அது தப்பு மச்சா இன்னக்கி நம்ப வாழ்ற இந்த டிஜிட்டல் யுகத்தோட நவீன இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் பாத்தோண்ணும்போது முதுகெலும்ப இந்த ஒளி தா இது எப்போ பிறந்தது எப்டி உருவாகுது
அ அ நண்பா ஹலோ